ஆஹ் நல்லா இருக்கு. ங்க நீங்க எப்படி இரு
ஆஈு நல்லா இருக்கியா அஹ் எல்லா. நல்லா இருக்காங்க அங்கயா
ஆஹ் இங்க நல்ல இருக்காங்க
ஆ ம் சாப்பிட்டியா இப்போ நா. குழந்தை எப்படி வளர்த்துும்ன்னா இதல் ஒரு முற சொல்றேன் அத கேளுங்க ஜென்ரல் டாபிக் வந்து பஸ்ட் நா தம்பி எப்படின் நா வளர்த்தறேன்னா மொபைல் எல்லா நா கையில குடுக்க மாட்டதன். அ மொபைல். மொபைல் கையில குடுக்க மாட்டே காலையில வந்து எழுந்திரிச்சோடனே அவுங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து சாப்பாடு விஷியத்தில் கொஞ்சம் கடுபடியாக இருப்பா அப்படி. என்னதா இப்படிதா இருக்குனு தா இருக்கணும் ரெண்டு பேத்துக்கு சேம் ஏஜ் வேர
அப்படித்தாங்க இருக்கணு ஆமாங்க.
ஆஹ இப் இப்படிதான் இருக்கணு இப்படிதா இருக்கணு காலையில வந்து உணர்வுனா அ சாப் ஒரு நாளைக்கு கம்ப கூழு. ஒரு நாளை கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்குமே. ஆனால ஆஊ ஹெவ்தகமத இந்த ஊராட்சி ஈஐ அ உ இருக்கணும் அதே மாதிரி சாப்பாடு ரசம் பொரியல் கம்பல்சரி இருக்கணு அப்படின்னு எதிர்பார்ப்பரு. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த பழக்க கஸ்டையாது இவரு கிட்ட அந்த ஒரு பழக்க ஒண்ணு இருக்கு அந்த ஒரு எந்த பழக் கிடையாது அந்த பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டல நல்லா வளர்த்திருக்காங்க ஆ அ கொடுத்து வச்சிருக்கணு ஆனா இந்ததுல காம்ப்ரமேஷன் ஆக மாட்டாங்க சாப்பாடுன்னா சாப்பாடு ரசொ கொழம்பு பொரியல்லு வீடு துடைக்கிறது அ இது நீட்டா இருக்கணும் அதாவது எப்படின்னா ஃபார்மாலிட்டியா இருக்கணு இது இந்த ப்ராஸ்ச கரெக்டா பண்ணணு அப்படின்னு நெனைப்பாப்படி இப்போ கா நா சாப் சப்பாடு வந்து பாப்பாக்குள்ளக்கல மோஸ்ட்லி வந்து ஒரு வயசு ரெண்டு மாசத்துல வந்த வ சாப்பாடு கொடுத்துட்டுருந்தேன் ஹ கையில் எடுத்து ஊட்டிட்டு இருந்தேன் இப்பல்லா நான் தட்ல போட்டு வெச்சா அவுங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அவுங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி பழகத்துக்கு நா கொண்டு வந்துட்டு
இது எத்தன வயசுலுக்கா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சட்டாங்க
ரெண்டு மாசத்துல இருந்து பாப்பாவே சாப்பிட ஆரம்பச்சிரு
ஓகேக்கா ஏன்னா பாப்பாங்க பாக்குறாங்களக்கா நம்ம சாப்படுறது ஒரு பாப்பா அந்த மொபைல் கொடுக்கு அதனால என்ன அந்த மொபைலே பாத்து இருந்துருவாங்க கா இப்ப மொபைல் இல்லாதத்தனால இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப இவங்க அப்பா சாப்பிறாரு அம்மா சாப்பறாங்க அது அது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு தெரியுதுக்கா பாப்பாங்களுக்கு
அந்த மாரிலா இங்க பழக்கோ கெடையாது அவரும் அடிச்சிருவாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாப்படியா இந்த விஷயத்துல கொஞ்சோ கரரா இருப்பாப்படி இப்ப இப்படிதான் இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் பொண்ணு ஒரு ரூல்ஸ் பண்ணுவாரு நானும் அதை கண்டுக்க மாட்டேன் ஏன் ஆனா ஒருத்தருக்கு கண்டிக்கணும் ஒருத்தங்க வந்து கொஞ்சம் செல்லம் கொடுக்கணும் ரெண்டு பேரும் இத கண்டிச்சு சும்மா அது பயந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு
ஆமா ஆமாங்க கரெக்ட்டு க்கா
ஸ்கூல் போகாததுக்கு முன்னாடி ஏபிசிடி எல்லாமே சொல்லி் கொடுத்து வீட்ல வந்து இப்டிதான் இருக்கணும் அவனோட பிளைட் அவனே தான் கழுவணும் அவ எடுத்து பாத்திர வெளக்குற எடத்துல போடணோ இந்த மாரிலா சொல்லி குடுப்பேன் அவுங்குளுமே அவருமே அதுதா சொல்லிப்பா படி ஏனா நம்ம வந்து பின் காலத்துல வந்து நம்மளே கொஞ்ஜோ கவனிக்கணும்னா நம்ம இந்த மாரி எல்லாம் வளத்துனா தான் ரொம்ப நல்லது அப்டின்னு நா சொல்லி குடுப்பேன் அவுனு அதேதா இப் வந்து வெளிய வெளையாட்டுக்கு போறனா இப்ப ஜாமான் எதா வாங்கணுன்னா நா டக்குன்னு பொருளல்லா எ துமே வாங்கி குடுக்க மாட்ட இப்போ ஆ ஆனா வாய்ங்க் குடுக்க மாட்டோ ரெண்டு பேருமே வாய்ங்க் குடுக்க மாட்டோ ஏனா நமக் கேக்குறதெல்லா வாய்ங்க் குடுத்தா நம்மளோடைய மதிப் பு தெரியாதுன் ‌சொல்ல ஒரு காரணத்துக்காக நா டக்குனு ஒன்னு நம்ம சின்னப் பொருளா வாய்ங்க் குடுப்போ அத விட இது நல்லா இருக்குன் சொல்லிட்டு அவன ஊக்கப்படுத்துவ
ம் ஓ கேக்கா சூப்பர்க்கா
ஆ பெஸ்ட்டா இருக்கு தம்பி இது ஒனக்கு அழகா‌‌ இருக்கு நீ அதோட இது நல்லா இரு க்கு புதுசா இருக்கு பாரு அப்டினு என்க்ரேஜ் பண்ணுவ அவனு ஆமாமா அப்டின் சொல்லிட்டு அவ நம்பிருவா
ஓகே சூப்பர்க்கா அப்டித்தாங்கா இருக்கணு
அந் மாரி நம்பிருவா இது ‌வரைக்குமே நாங்க இப்போ பீஸா பர்க்லலா நா இந்த மாரில்லா எதுமே வாங்கி சாப்ட்டது ‌கடையாது வாங்கி குடுத்தது கடையாது கொழந்தைகளுக்கு
இப்போ எங்க அக்கா பசங்க பாத்தோனா இந்த பீஸா பர்கரு இந்த இதுதா சாண்ட்வெஜ்ஜு ப்ரட் ஆம்லேட் இதுதாங்கா அவ்ங்களுக்கு மூணு பேர் இருக்குறானுங்க அந்த கடையில இத்துட் போனா அது தாங்க கேக்குறானுங்க நம்ப்ளுக் கூட தெரிய மாட்டுதுக்கா இப்ப ஏன்னா இப்ப பாத்தனா நீங்க சொல்ற மேரி இது பண்ணா இப்ப கரெக்ட்டா இருந்துக்கா இப்ப மொபைல் தாங்கா மொபைல் இந்தாதா சாப்புர்றானுங்க்கா வீட்ல மொத்தமா மூணு மொபைல் இரு க்கு மூணு மூணு மொபைலுமே எடுத்துப்பானுங்க்கா வந்த மணிமே எத்துப்பாணுங்க அங்கியு அதே தாங்கா அவ்ங்களு தனியா இரு இப்ப நீங்க சொல்றதாங்கா கரெக்ட்டுக்கா நீங்க கரெக்ட்டா பண் ணுக்கிறீங்க அதுதா கரெக்ட்டுக்கா
அப்போ எனக்கு கஷ்டமாதா இருக்கு என்னமா இப்டி பண்றீங்கன் கேட்டா ஆ இல்ல தம்பி உன்னோடைய லைஃப் நல்லது வந்தாங்கனா அவனே சொல்லுவா வீட்டுக்கு வந்தாங்கனா வாங்க தண்ணி குடிங்க அவனுக்கு என்ன ஏஜ் ஆகுது நாலு வயசுஆகுது தண்ணி குடிங்க சாப்டுங்க அந்த வார் த்தை சொல்லி குடுப்பே அவுனோ அதே மாரி வாங்கே தண்ணீக் குடிங்கே ஒக்கார்ங்கே சேர்ரே எடுத்து குடுப்பா
ம் ஓகே சூப்பருக்கா
ஒக்கார சொல்லுவா அந்த மாரி நம்ம சின்ன சின்ன பழக்குங்க நம்ம சொல்லி குடுக்கறதெல்லா அவுங்கே கத்துக்கிட்டு பின்னாடி ஃபியூச்சர்லேயு நம்ளியூ நல்லாப் பாப்பாங்கே வரப்போற லைஃப்புயு நல்லா ஏத்துக்வாங்க இப்போ வந்து நமக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கோ ம் ஆ இல்ல நா பெருமைக்காக சொல்லே உண்மே இதுதா
இல்லே உண்ம அதுதாகா ஆ இப்ப நீங்க சொல்லோம்மோது குடோ நம்பளோ அது மாரி செய்யுனுந்தாங்கா தோண்தே
ம் இப்போ அதுனால வீட்டுக் வந்தாலே அம்மா சாப்பிட்றீங்ளா அப்பா சாப்பிட்றீங்ளா பேக்கு குடி வாங்கி வெப்பா ஹெல்மெட் த வாங்கி வெப் பா அவுங்க அப்பா வீட்டுக் வந்தோனியே ஹெல்மெட்டே வாங்கி வெப்பா அவெ சாப்ட்டே அவெ தட் டே எடுத்து அங்கே போடுவா பாப்பாவுக் செய்யே தெரியாதுனால அவோ செய்யே மாட்டா எனா தம்பிக் கிட்ட சொன்னும்னா அவே செய்வா
ம் ஓகேக்கா, சூப்பர்க்கா அப்டிதாங்கக்கா இப்ப ஏன்னா இப்ப நெறைய பாப்பாங்கல்லா பாத்தன்னா அப்பா வர்றது தெரிய மாட்டது அம்மா வரது தெரியாது செல்ல ஒண்டிதா பாத்துன்னு இருப்பாங்கா நைட் ஆவ்றது தெரியாது பகல் ஆவ்றது தெரியாது சாப்புன்னு தெரிய மாட்டுது செல்ல ஒண்டி குடுக்கணுன்றாங்கா
ம் ம் அது மாரி நம்ம கு நம்ம குடுக்குற ஊக்கங்தா
இப்போ இப்ப வந்து பாத்தன்னா தம்பி இப்ப அவ எப்டி என்ன பண்றானோ அத பாத்து அந்த பாப்பாவு அதே அதயே ஃபாலோ பண்ணுவாங்க
ஆமா
ஆமா இப்ப நீங்க பா பாப்பாக்கு நீங்க சொல்லே தேவலங்க நீங்க தம்பி பாத்த உனே கத்துப்பாங்க அவங்களே ஆ அண்ணா இப்டி இருக்காரே
ம்
இப்போ நீங்க வந்து ஒ ஒருத்தர் நீ ஸ்டடி பண்ணறதுனால இப்ப அவங்களு அப்டியே கரெட்டா லைன்ல வந்துருவாங்கா இப்ப பஸ்ட்ல இருக்குற ஆளு ஸ்டெடி பண்ணதுனாலே அது என்னாவுனா கூட ஒரு ரைனா ஒரு இடத்துல போய்னே இருக்குறனா ஒருத்தர் மாறிட்டாலே எல்லாமே டிராக்ட் மாறிட்டாங்க அதேதாங்க உம் ஆமாங்க
அப்புறோ காலைல எந்துருச்சோனே வீடியோ வந்து நானு டிவி வீட்டுல இருக்கு ஆனா பெரிய டிவி தா இருக்குது ஆனா வந்து அஹ் காலைல வந்து என்ன சேனல்லதான் போடுவ க ங ச அந்த மாரி படிக்கிற சேனல்ல தா போட்டு டுவான்கா
டிவியாக்கா
இவனு பின்னாடி சொல்லுவான்
ஆமாங்க அப்டிதாங்க ருக்கணும் இப்ப வேற எதனா படம் எதனா வச்சு விட்டும்னா படமேதான் பாத்துனு ருப்பாங்க பொம்ம சேனல்ல பொம்ம சேனல் பாப்பாங்க
ஆ காலைல வந்து வீடியோ வந்து இ இந்த டைம்ல இந்த டைமுக்கு கரெக்ட் ஷெட்யூல் படி போடுவே இந்த டைமுக்கு இது பாக்கணும்னா இதுதா பா ஆ அது அவ் பின்னாடி சொல்லுவான் அம்மா ஆ ஆடு அப் அப்டின்னு அவன் சொல்லுவான் அதே மாரி அவனும் சொல்லுவான் அந்த டிவிலயும் சொல்லும் அப்படியே பின்னாடி சொல்லுவான் பெல்ட்டு எடுக் சொல்றேன்னா அமைதியா உட்காந்து கேப்பான் அவனும் அவுங்க அப்பா சொல்லுவாரு பெல்ட்டு எடுக் எம்மானு கேட்ட உடனே கம்முனு உட்காந்துக்குவான்
ஆமாங்க அப்டித்தாங்க இருக்கணுங்க
எனக்கு அது ஒரு கொஞ்சோ கஷ்டமா தான் இர இந்த இது யாருக்கு கப்புறோ இப்ப நா டேரக் ட்டா எல் கே ஜி சேர்த்தல தம்பி யூ பிரீ கே ஜி சேர்த்தல இப்ப டேரெக்டா நா யூ கே ஜி தா சேர்த்திருக்கே ஏன்னா அவுங்க ஸ்கூல்ல போயிட்டு நீ அ ஏபிசிடி சொல்லுவாங்களானு கேட்டாங்க இவனே ஈசி ஒரு ஸ்கெச் பாக்கெட் வின் பண்ணிட்டு வந்தா ஒடனே அவன யூ கே ஜி சேர்த்திட்டாங்க ச்ச் வீட்லயே கோச்சிங் குடுத்து பண்ணண்னால எனக்கு அது ஒரு ரெண்டு வர்ஷோ ஃப்ரீயா ஆயிருச்சுப்பா
ம் ஓகேக்கா நம்ப்ளுக்கு பீஸ் கம்மி ஓரளவுக்கு அவனு கத்து வந்துருவா கொஞ்ச நல்லாவு இருக்குக்கா ஒ ஒரு சேவ தானேக்கா அதுவு ஒரு ஆமாங்கா எவ்வளோக்கா வருது பாப் பாப்பாக்கு பீஸ் எவ்வளோக்கா வருது தம்பிக்கு ஏரலியா அ ம மந்த்லியாக்கா வருஷத்துக்கா ஒன் யைர் ஓகே ஓகே பதினேளாயிரமாக்கா பதினேளாயிரமா அ
ப்பா இல்ல யூனிஃபார்மு இது எல்லாமே சேத்தி பதினேளாயிரோ வருது மெயின் பீஸ் ஃப்ரீ அ ஆமாப்பா பதினெஞ்சி ஐநூறு சொன்னாங்க யூனிஃபாம் வந்து ஆய்ர்த் திநூறு எல்லா சேத்தி பதினேளாயிரோ வருது
ம் ஓகே ஓகே வேனு வேனு வந்துரு
வேன் ஃப்ரீ ஆமா யூ கே ஜி வீட்டுக்கிட்டயே வந்து ஏத்திட் போறேன்ட்டாங்க
அ ஓகேக்கா சூப்பர்க்கா இப்ப ஏ ஏன்னா இப்போ அ செரி இப்ப ஏன்னா அவுங்க போ போகப்போக கொஞ்சோ அப்டியே கொஞ்சோ பழடுவாங்காஅப்ப போகும் போது அழுதானாக்கா
இல்லப்பா இதா பதினொன்னாந்தேதிதா சேத்த போற அத எப்டி இருக்குன் தெரில அவ நா பயந்துகிட்ருக்கே அவெ எப்டி இரு
இல்லக்கா அவ நல்லா தெளிவா இருப்பாங்க்கா தம்பி
ம் அவுமட்டு போது இருந்துட்டா போதுன்னா நா நெனைக்
நீங்களு அவ்ரு அவுரு துற்கு எமோஷல் ஆவ கூடாது அ அனுப்பம்போது கொஞ்சோ ஃபீல் பண்ண கூடாது
ம் ஐயோ அவுரெல்லா கொண்டொய் கன்வின்ஸ் பண்ணி வுட்ருவாரு இப்போ இப் நா வந்து என்ன சொல்றதுனா நா கொஞ்ச லூஸ்ல உடுவே அவுரு அப்டி கெடையா இப்டிதா இருக்குன்னா இப்டிதா இருந்தாகு ன் அப்புடின் நெனப் ப்ப அப்டி இப்போ ஸ்கூல்ல அவுரு வந்து கூல்ல பொம்மருக் உ அந்த மைண்ட கன்வெர்ட் பண்ணி உட் ட்ருவா‌ டைவர்ட் பண்ணி உ ட்ருவாரு அவனு அத மாரி அதுக்தகுந்தாப்ல மாறி இரு வியா
ஆமா அப்டி தாங்க மாறணு அதுதா நல்லது நம்பளு ஒரு ஏத்த மேரி நம்ப கரெட்டா நம்ப பேசுனாங்க பேசுனாதா தம்பி மாறுவார்
ஆ எனக்கது தெரிலெயா அது நானே சில டைம்ல இப்டி கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவ அவர்கிட்ட
அ ஆமாங்கா இப்போ நீங்க பாத்தீங்கனா இப்ப நீங்க இப்ப சொன்னது எல்லாமே பாத்தனா நல்ல நம் ல்ல ஒரு இது கரெக்டா இது பண்றீங்க்கா பாப்பாவ அதே மாரிதா இப்ப நம்பளு நம்ளு அதுதா‌ யோசிக்றனெ இப்ப நானு அக்கா பசங்ளயெ பாக்குற நானு ஒரே மொபைல் பாக்குறது பேச தே ஏடாகொடமா தா பேசுவானுங்களேக்கா அடிப்பானுங்க திட்டுவானுங்க
இங்கெல்லா அப்புடி கெடையாது என்னங்கம்மா என்னங்கப்பா கூப்ட்டா என்னங்கமா என் னங்கப்பா மரியதையா பேசு
அக்காக்கு தா பயடுவானுங்க அதே மாரி ரெண்டு ரெண்டு பேரு மெரட்னன பயப்டுவானுங்க அப்டியே ஆள் இல்னா மறுபுடியு வெளாடுவானு அடிப்பானுங்க ஒடிப்பானுங்க ஆ பொய் ஸ்கூலுக் போயிர்றானுங்க அத இப்ப இதுக்கப்பறொ மாறுவானுங்க நெனக்கிறே
அதே மாரி மாறிட்டாலு வீட்ல கொஞ்ச நடந்துகுற மொ ஃப்ரீ ஒண்ணு இருக்கு ஆஹ் பேரன்ட்ஸ் வந்து கரெக்டா பண்ணிட் டாங்கனு வெச்சிகோங்கல அத்தந்தாப்போல அவங்களு மாறி வாங்க
ஆமாங்கா
நாங்க அதுக்காகவே கொஞ்ச கொஞ்ச சண்டையல்லா போடக்கூடாது அப்படின்னு நா சொல்லி் குடுப்பே என்னப்பா ஆஹ் நன்றி நன்றி ஆஹ்
ஹலோ